க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன்
சொல்லு நம்ம இன்னைக்கு வந்து கோடை விடுமுறை பத்தி பேசலனு ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கேன் பேசலாம நம்ம
ஆஹ் பேசலாம் இன்ன உங்க பசங்களுக்கு கோடை விடுமுறை முடிஞ்சிருச்சா
ஆஹ் முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சுட்டு இவங்களை பள்ளிக்கு அனுப்புறதுக்கு நான் பட்ட பாடு பெரும் பாடுங்க அந்த முப்பது நாள் வந்து வீட்ல வந் அவங்க ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நம் ஸ்கூல் அனுப்புறோம் அப்படனே அவங்களுக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சறுதல அந்த கோடை விடுமுறை வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு பள்ளி போறது கசப்பான விஷயமா ஆயிடுச்சு அத பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க உங்க கோடை விடுமுறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் சொல்றேன்
கோடை விடுமுறை வந்து பசங்களுக்கு வந்து சந்தோஷமா இருந்தலும் நமக்கு கொஞ்சம் கசப்பாதான் இருந்தது என்ன சமாளிக்க முடியணுமே
கஷ்டமான விஷயம் தாங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயம் வீட்ல சமாளிக்கிறதுன்றது இன்னொரு மெயின் விஷயம்னா பாத்தீங்கன்னா நம்ம வீடு வந்து வீடாவே இருக்காது அந்த அந்த கோடை விடுமுறை நாட்கள்ல நம்ம வீடு பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் உண்மையா சொல்லனும்னா பா டோர் உடைஞ்சிருக்கும் பாதி விளையாட்டு பொருட்கள் வந்து உடைஞ்சிருக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதுவும் இல்லாம சண்டை போட்டுக்கிறது எப்ப பார் சண்டை போட்டுட்டு அவன் என்ன அடிச்சுட்டான் இவன் என்ன அடிச்சுட்டான் அப்டின்ற மாரி பிரச்சனைகள் வருது இது எல்லாமே இந்த கோடை விடுமுறைளை சமாளிக்கிறது வந்து எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ஒரு பெரிய சவால்னு நான் சொல்லுவேன்
அம்மா அக்காமருக்கெல்லாம் அப்டியே பீதியில இருப்பாங்க ஆத்தடி லீவு விட்டுட்டாங்களா இவங்க எப்டி சமாளிக்க போறோம் அப்டிங்கிற மைண்ட் செட் தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும் டெய்லி பிள்ளைங்க பாவங்க காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்திரம் வருங்க அடுத்து டியூஷன் போகுங்க அடுத்து ஹோம் ஒர்க் எழுதுங்க அப் அப்டியே தூங்கிருங்க மறுபடியும் இதே ரொட்டீன்ல போய்கிட்டு இருந்துச்சுக்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற நேரமும் ரொம்ப கம்மியா இருந்தது இப்ப ஒரு ஒரு மாசம் லீவ்கும் போது அவங்களும் ரொம்ப சந்தோஷமா நம்ம கூட இருந்தாங்க என்னதான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு புடிச்சத சமைச்சு குடுத்துகிட்டு அவங்க கூட விளையாடிட்டு அவங்க கூட டிவி பாத்துட்டு அவங்கள வெளிய அவுட்டோர் கேம்ஸ் இந்த மாதிரி வெளிய அவுட்டிங் கூட்டிட்டு போறது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்தது உங்களுக்கு
ஆஹ் எனக்கும் அப்டிதானங்க ஆஹ் நான் இப்ப இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எங்களோட சொந்த ஊருக்கு போகல இப்ப இங்க பக்கத்துல அண்ணா இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு நாங்க போயிருந்தோம் போனீங்கன்னா அங்க வந்து பக்கத்திலேயே பீச் இருந்தது அது ரொம்பவும் சூப்பரா இருந்தது எங்களுக்கு இந்த கோடை விடுமுறையில வந்து அது வெயிலும் நம்ம போட்டு வாட்டி வதைக்கும் இல்லையா அதுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணுனம்னா நாங்க பாத்திங்கனா அ அவுங்க வீட்டு பக்கத்திலே அவங்களுக்கு பீச் இருந்தது அதனால காலையில வந்து மத்தபடி இங்க விளையாடுறது கொல்றது அந்த மாலை வந்து ஒரு நாலு மணி ஆயடுச்சுனா போதும் பீச் போயடுறது அங்க ஜாலியா விளையாடுறது சுண்டல் வாங்கி சாப்படுறது ஐஸ்கிரீம் சாப்படுறது இப்படி எல்லாமே வந்து நாங்க எங்களோட பேமிலி என்னோட அண்ணா பேமிலி எல்லாருமே சேர்ந்து நாங்க ஜாலியா அந்த கோடை விடுமுறைய வந்து எங்களுக்கு ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஜாலியா போச்சு அது வந்து எனக்கு ரொம்ப சும்மா இருந்தது நீங்க அந்த மாரி ஏதாவ து பண்ணீங்கன்னா உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க
நாங்க கோடை விடுமுறைன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது போனதுதான் ஏன்னா பையங்க வந்து குட்டி பையங்க சோ வந்து லீவுல்லாம் கிடையாது நாங்க நினைச்சா எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வந்துருவோம் அந்த மாதிரிதான் இருந்தோம் இனி ஸ்கூல சேர்த்தாவே தான் எங்களுக்கு வந்து கோடை விடுமுறை அதெல்லாம் என்ஜாய் பண்ற மாரி இருக்கும் பட் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க பிள்ளைங்க கோடை இது லீவுக்கு நீங்க அண்ணி பசங்க அண்ணா பசங்க இந்த மாதிரி வந்து இருந்தாங்க அவுங்க கூட சந்தோஷமா வெளியே என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருந்தோம்
ஆஹ் அதுதான் அந்த கோடை விடுமுறை நாள்ல மட்டும் தான் எல்லா உறவுமே வந்து சேர முடியும் அது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துலதான் இருக்கோ எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கறது இல்ல ஆனா இந்த விடுமுறைங்கிறது எல்லாரு க்குமே வரும் இல்ல அதனால அந்த டைம்ல வந்து எல்லா சொந்த பந்தங்களும் ஒன்னு சேர்ந்து அந்த குழந்தைங்களுக்குள்ள ஜாலியா விளையாடிக்கிட்டு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்ப சிட்டில இருக்கிற பசங்க எல்லா பார்த்தீங்கன்னா அவுங்க கிராமத்து சைடு போவாங்க கிராமத்து சைடுல போயிட்டு அங்க வந்து சந்தோஷமா வந்து வெளியில விளையாட முடியும் இங்க பாத்தீங்கனா இதுங்க உள்ளாரே இருக்கிறதுனால இங்க வெளியில போய் விளையாட விடவும் பயமா இருக்கு எல்லாருக்குமே பஸ் வரும் கார் வரும் ஏதாவது வந்துடும் பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுன்ற பயத்தாலே வெளியில விடமாட்றாங்க இதுவே அவங்க கிராமத்து சைட்ல போய் அவங்க ஜாலியா அந்த கோடை விடுமுறைய வந்து கழிக்கிறது வந்து அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு பெற்றோர்களான அவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைக்கிறேன்
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மைதான் ஏன்னா வந்து சிட்டிக்குள்ள இருக்கும் போது மட்டும் நம்மளோட இடம் வந்து கன்சஸ்டா இருக்கும் நம்ம வெளியில விடவும் முடியாது யார் நமக்கு வந்து தெரியாதவங்கதான் இருப்பாங்க இத இது நம்ம ஊருன்னு நினைச்சுக்கோங்க நம்ம ஒரு கிராமங்க போது நமக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்கள இருப்பாங்க நல்லா அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா எதுனாளும் விள இதுன்னா போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு கார் கண்ணடிய உடைக்கிறேன் ஜன்னலை உடைக்கிறேன் கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைதான் வந்து நி்க்கும் அதனால வந்து கிராமங்கள்ல போய் விளையாடுறதான் எனக்கு பொறுத்தளவு சிறந்ததா இருக்கும் நமக்கு தலைவலி இல்லாம இருக்கும்
ஆஹ் கரெக்டா சொன்னீங்க இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது இங்க எங்க ஏரியாவுல பாத்தீங்கன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா பசங்க விளையாடுறண்டு ஒருத்தர் மண்டையில போய் பால் விழுந்து பெரும் பிரச்சனையயிடுது இப்ப இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க நம்ம கிராமத்து சைடுல பாத்தீங்கன்னா அதுக்கு அதுக்குன்னு தனியா ஒரு இடம் இருக்கும் பசங்க விளையாடுறதுக்கு கொல்றதுக்குன்னு ஒரு வீடுன்னா அதுக்கு அதைச் சுத்தி வெறும் கிரவுண்டோ அப்டி இப்டிமாதான் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா அப்டி இல்லாம வெறும் பில்டிங்கா நம்மளுக்கு இருக்கிறதுனாலவே இந்த பசங்களால வெளியில போய் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இப்ப அங்க ரோட்ல போய் விளையாண்டாங்கன்னா பசங்க வரவுங்க போறவங்களுக்கு பிரச்சனை அதுவே அதிகமா இருக்கு அதனால இந்த கோடை விடுமுறை ல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் பாத்திங்களா அந்த ஒரு வாரம் முடிச்சட்டு வந்து அதுக்கப்புறம் சைக்கிள் ஓட்ட வைக்கிறது பார்க்கு கூட்டிட்டு போறது பார்க்போய் பசங்களுக்கு கூட வந்து விளையாட வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கொஞ்சோ நான் பண்ணேன் நீங்க அந்த மாரி ஏதாவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க
ஆஹ் அதுவும் நல்ல வாஸ்தவமானதான் ஏன்னா வந்து இப்ப அத வந்து ஆஹ் பார்க் வந்து நறைய இடத்துல வந்துருச்சு கவர்மெண்ட வந்து நறைய பார்க் வந்து இது பண்ணிருாங்க சோ வந்து ஈவினிங ஒரு பபைவ் ஓ கிளாக் மேல பார்க் விட்டு போனா அதுல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நமக்கு இதாயிரும் நல்லா விளையாட விட்டு நல்லா கூட்டிட்டு வந்து வச்சுட்டு அசந்துருவாங்க சாப்பாடு குடுத்தோம்னா அவுங்க வாட்டுல சாப்ட்டு நிம்மதியா தூங்கிடுவாங்க மறுபடி கால்ல எந்திரச்சு அவுங்க வாட்டுல கொஞ்ச நேரம் டிவி வெளையாட்டு இந்த மாரி இருந்தாங்கன்னா நமக்கும் கொஞ்சம் ரிலீஸா இருக்கும்
வச்சு சமாளிக்க முடியாத காரணத்தை நம்ம அந்த மாரி கூட்டிட்டு போறோம் அப்டி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பசங்களுக்கு வந்து அந்த மாரி எல்லார் கூடயும் பேசுறது பழகுறது அந்த மாரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அவுங்களுக்கு ஏன்னா வீட்டுக்கு குள்ளயே இருந்துட்டுருந்தா அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதுக்கன இதுவே இருக்காது நம்ம வெளையாடணும் வெளியில போய் எல்லார் கூடயும் பேசணும் சில பசங்கள் பாத்தீங்கன்னா வெளியில யாருட்டுமே பேச மாட்டாங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட மட்டும்தான் பேசுவாங்க அந்த மாரி நறைய குழந்தைங்களை நான் பா்த்திருக்கேன் இந்த மாதிரி வந்து கோடை விடுமுறையிலயோ இல்ல மத்த டைம்லோ வெளியில கூட்டிட்டு போய் விளையாண்டா அந்த பசங்க வந்து எல்லாரு கூடையும் பேசுவாங்க பழகுவாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் நெனைக்கிறேன்
ஆமா ஒரு சில பிள்ளைங்க இப்படிதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ஆஹ் வீட்டுல இருக்க அம்மா அப்பா அதாவது தெரிஞ்சவங்கள தவிர வேற யார்டையுமே பேச மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்க இருக் க்காங்க அது அவுங்க அம்மா அப்பா மட்டும்தான் வேற யாரு கூடயுமே பேச மாட்டாங்க எத்தனை வட்ட பட்டாலுமே வந்து அவங்க வந்து ஆஹ் நமக்கு தெரிஞ்சவுங்க தானே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு மூணாவது மனுஷங்களை பாக்குற மாதிரியே பாப்பாங்க இதுக்கல்லாம் வந்து அவ வந்து வெளியே வந்து அவுட்டோர் வந்து கூட்டு போகாதான் முக்கிய காரணம்னு நான் நெனைக்கிறேன் நீங்க என்ன நெனைக்கிறீங்க
அதே தாங்க இப்ப நான் நீங்க சொன்ன மாரி எனக் ஒருத்தவுங்க தெரியும் அவுங்க பாத்தீங்கன்னா அவுங்கப் பேரன்ண்ட்ஸ் கிட்டயே பேசாத குழந்தைகள் நான் பாத்திருக்கேன் அவுங்க வெளியிலேயே விடாம பொத்தி பொத்தி அந்தக் வதனால அவுங்களுக்கு மூணு வயசு ஆகியுமே அந்த பொண்ணு வந்து பேசாமலேயே ரொம்ப வந்து அவுங்க பயந்து கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்லாம் போயி ஆனா அவுங்க சொன்னது என்னனா ஹாஸ்பிட்டல்ல நீங்க பண்ணது மிஸ்டேக்கு நீங்க அந்த அந்த பொண்ணு கிட்ட அதிகமா நீங்க நேரம் ஒதுக்கி பேச மாட்டறீங்க மத்தவங்கள்ட பேச வைக்க மாட்றீங்க மத்த குழந்தைங்க கூட நீங்க விளையாட விடலை அதனாலதான் அவ வந்து பேசாம இருக்கா நீங்க எல்லாரு கூடியும் பேச விடுங்க நீங்களும் பேசுங்க அந்த குழந்தைகிட்ட ஒரு மண் நேரமோ ரெண்டு மண் நேரமோ அவளுக்காக தயம் ஒதுக்கி நீங்க அவ கூட பேசுங்க அவ நல்லா பேசுவா அப்டின் சொல்லி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு பேச ஆரம்பிக்கிறா இப்ப பசங்கனு பாத்தாலே வீட்டுக்குள்ளே நம்ம வச்சிருக்காம வெளியில வந்து எல்லாரு கூடியும் பேச பழக விட்டா மட்டும் தான் அவ வங்க எல்லா அனுபவத்தையும் அவுங்க கத்துக்க முடியும்
நீங்க சொல்றது கரெக்டா தான் ஆனா வந்து என்ன ஆன்னா பிள்ளைங்க பண்ற எல்லா தப்புக்குமே வந்து பெற்றோர்கள்
தோழி நீங்க டவர் இருக்கிற இடத்துக் கொஞ்சம் வரீங்களா ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது எனக்கு என்னமோ ஒரு சவுண்ட் கேக்குதுஅது
கரக்டா கேக்கிது
ஆ ஓகே எதோ ஒன்னு எதோ மைக் எதோ ப்ராப்ளமா இல்லன் தெரியல எதோ ஒரு சவுண்ட் கேட்டுச்சு நீங்க சொல்றது கரெக்ட் அந்த மாதிரி தான் நம்ம பசங்கள வளக்கணும் கோடை விடுமுறை நாளே வீட்டுக்குள்ள வச்சிருக்காம வெளியில போய் விளையாட வச்சு அவங்களுடைய சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் இப்டி விஷயங்கள் பண்ணாலே அவங்க உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா இப்ப உடற்பயிற்சிங்கிறதே தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த மாதிரி வெளியில போய் பசங்க விளையாடி பழகுனாலே அவங்களுக்கு உடற்பயிற்சி மன அமைதி இப்டி எல்லா விஷயமும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன்
கண்டிப்பா எக்ஸ் இது வந்து வீட்டுக்குள்ள செய்யற வேலையே வந்து கரெக்டான விஷயம் தா நம்ம வந்து வெளிய போகணுங்கிற அவசியமே கிடையாது உடற்பயிற்சி அப்டிங்கீறது நம்ம பெற்றோர்களாகிய நம்மதா வந்து அவங்க கரெக்டா இது பண்ணணும்
ஆமாங்க நா அந்த மாரி சில விஷயங்கள் பண்ணுவேங்க பாத்தீங்கன்னா பேட்மிண்டன் வெளில கூட்டிட்டு போய் விளையாட வைக்கிறது அந்த மாரி சில விஷயங்கள் விளையாடுவோம் சைக்கிள் ஓட்ட வைக்கிறது இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பழக பழகதா அவங்களுக்கு வந்து அது வந்து இப்ப அவங்களுக்கு என்னா நினைக்கிறாங்கன்னா அந்த கோடை விடுமுறையில மட்டும்தா நம்மளுக்கு விளையாடறதுக்குனு அனுமதிக்கிறாங்க வெளில விட்றாங்க வெளில கூட்டிட்டு போறாங்க அப்டின்னு இல்லாம எல்லா நாட்களுமே வந்து அவங்களுக்குனு மொத்தமா டே ஒரு வாரம் ஃபுல்லாவே நம்மளால கூட்டிட்டு போக முடியலனாலும் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அவங்க வெளியில கூட்டிட்டு போய்யி அவங்க கூட பேசி பழகி பார்க்கு கூட்டிட்டு போய் பசங்க கூட விளையாட வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே குழந்தைங்களுக்கு எந்த ஒரு இப்ப நெறைய சொல்றாங்கல்ல எந்த கொழந்தைய பாத்தாலும் இங்க சொல்லும் எனக்கு ஸ்ட்ரெஸ்சா இருக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்சா இருக்குன்னு சொல்லது அப்ப எல்லா நம்ம குழந்தை பருவத்துல ஸ்டரெஸ்சுனால என்னன்னு தெரியாம இருந்தது அது மாரி இல்லாம இருக்கணும்னா இந்த மாரி வந்து பேரன்ட்ஸ்சுங்க வந்து அவுங்க குழந்தை கூட டைம் ஒதுக்கி அவுங்க பேசினாலே எல்லா பிரச்சனையும் போயிடும் நா நினக்கிறேன்
ஆமா நீங்க சொல்றது உண்மைதா இப்ப வந்து நெறைய வந்து குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்சு ஆகுறாங்க அதுவும் இல்லாம ஆக்டிசம்னு சொல்லி இப்ப நெறையா குழந்தைங்கிட்ட பரவிட்டு வருது இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து அவுங்க வீட்டுக்குள்ளயே இருக்குது பேரன்ட்ஸ் வந்து அவுங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாதது இந்த மாரி ரீஸ் ரீசண்டா வந்து நம்ம வந்து சைக்கார்டிஸ்ட்டு இந்த மாதரி சொல்றங்க ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம குழந்தைங்கிட்ட பேசி நம்மளோட நேரத்த நமக்கு ஆயிரத்துஎட்டு வேல இருந்தாலும் நம்ம குழந்தைக்கான நேரத்த அவுங்ககிட்ட ஸ்பென்ட் பண்ண மட்டு்ம் தா அவங்க கரெக்டான முறையில வளர்ந்து வருவாங்க இல்லாட்டி கஷ்டப்பட போறது என்னமோ நாமளும் நம்ம குழந்தைங்கள் மட்டும்தா
உண்மை சூப்பரா சொன்னீங்க நம்ம நெறைய இந்த விஷயங்கள் பத்தி பேசணும் நினக்கிறேன் அடுத்த தலைப்புல பேச
ஓகே பாய் ஆஹ